ஆ கட்டாயிடுச்சு நடுவுலியே தெரில்ல என்னன் தெரில ஏதோ ப்ராப்ளம் போல சிக்னல் இஷூவா இருக்கு
சேர் சேர் நம்ம விட்டதோடயே ஆரம்மிக்கலாமா
ஆமா ஆமா சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க
ம்
அந்த அரைக் அரைக்கிறத பத்தி பேஸ்னீங்க கடசியா ம் ம்
கறிய நல்லா அரச்சு எடுத்துக்கணு மைய அப்பறோ வந்து நம்ம எடுத்து வச்ச பட் ட கிராம்பு அ சோம்பு அ அந்த சி சீரகத்தூள் கூட இதுலியே போட்டுர்லா ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சொன்னர்ல மிளகுத்தூளு அப்பறோ இந்த தேங்கா ஆ ஒ பொட்டுக்கல்ல எல்லாத்தயு இதுலே அந்த கொத் தமல்லி தூளு ஒரு ஸ்பூன் சொன்னல்ல இது இத அதுலயு எல்லாத்தயு இதுலே போட்டு நல்லா வந்து இஞ்சி ஒருதுண்டு
ஆ எல்லாத்தையு போட்டு அரச்சின்னு
அதயு போட்டு நல்லா அரச்சிரனு
ஆனா கறி தனியா இந்த மசாலா த
ஆமா ஆமா தனித்தனியாதா அரைக்கணு ஒன்னாலா அரைக்க கூடாது ஆ முள்ளு இல்லாம எடுத்துக்கணு முள்ளு இல்லாம கறி எடுத்துக்கணு அப்பதா நல்லா இருக்கு ம் இந்த மசாலாவு நல்லா அரச்சு எடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணனுனா நம்ம அறிஞ்சு வச்சிருக் க வெங்காயோ
ம்
இந்த கறி
ம்
எல்லாத்தையு அந்த அரைச்ச மசாலா
ம்
ஆ போட்டுட்டு மிளகாத்தூள் இருக்குல
ஆமா
அது நம்ம உப்பு மிளகாத்தூளு ஆமா போட்டுட்டு அப்புற வந்து கருவ கருவேப்பில கருவேப்பில நல்லா சின்ன சின்னதா அரிஞ்சிக்கோங்க கொத்தமல்லியா அரிஞ் சி அதுல போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா பெசஞ்சி ஆ லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு இருக்கு கரெக்டா இருக்கனுட்டு ம் அப்ப தெரியு உப்பு உரப்பு எப்டி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு எது தேவையோ அத மாறி நீங்க அத அப்பயே போட்டுக்கலா போட்டுட்டு ஊர எல்லா வைக்க கூடாது நம்ம அப்டியே பெசைஞ்சிட்டு உருண்ட போட்டுணு நம்ம வெங்காயத் தை வந்து அறியு போதே நல்ல சின்னதா அரிஞ்சாதா நம்ம வந்து உருண்ட பிடிக்கிறதுக்கு வரும் உங்களுக்கு அ அதுக்கு தா நம்ம இது போடுறோ இல்ல பெருசா போயிடுச்சுனா அறிஞ்சே வைங்களா உடைஞ்சுரு உருண்ட உடைஞ்சிரு சின்ன சின்ன தா அறிஞ்சா உங்களுக்கு உருண்டா கரெக்டா இருக்கு
ம்
எல்லாத்தையு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை போட்டு பாத்தாலே உருண்டை போடு போதே நமக்கு தெரிஞ்சிரு இது நல்லா வரு வரல அப்டின்னுட்டு நல்லா கொஞ்ச கெட்டியா இருக்கு அப்ப நம்ம உருண்டைய போறனாலு உருண்டைய போடலா இல்ல வட மாறி தட்டி போறனாலு தட்டி போட்டு ஆ போட்டு எண்ணெயில போட்டு மீடியம் ஃப்ளேமில்ல வச்சு எடுத்தீங்கன்னா எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பாருங்கா சூப்பரா இருக்கு அதுக்கு இந்த சாம் ஆ அவ்ளவுதா
ம் ம் பொன்னிறமா வறுக்கணுமா இல்ல கொஞ்ச டார் டார்க் கலரா
ஆ ஹா மீடியாம் ஃப்ளேம்ல வச்சு உடன்னே போட்ட உடனே எல்லா நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கணுல எடுக்குது எடுத்தீங்கன்னா வேலைக்ஆகாது உள்ள வெந் து நல்லா வேகணும்லா ம் அதனால வந்து நல்லா கொஞ்ச நேரம் மெது சீ அது என்ன கம்மியா வச்சுட் டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரா இருக்கு
திருப்பி போட்டு கரெக்டா இது பண்ணிக்கலா
ஏ ஆமா
எல்லா இடமு அந்த கலர் மாற மாதிரி
மாற மாறி எடுத்தோம்னா க்கா சூப்பரா இருக்கு
ஆ சாம்பார் கூடதா நல்லா இருக்குமா வேற எது கூட தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு
எனக்கு சாம்பார் கூட சாப்படுறதுக்கு தா புடிக்கு உங்களுக்கு எது கூட ரசத்து கூட நல்லா இருக்கு உங்களுக்கு எது கூட புடிக்குமா எனக்கு ஏ டேஸ்ட்டு சாம்பார் ரசோ உங்களுக் கு எதுல பு புடிக்குதோ ஆ அதுல வச்சு சாப்புட்டுக்கா வேண்டியதா ஆனா நல்லா இருக்கு இந்த ரைசி சூப்பரா இருக்கு ஆ பிரியாணி செய்ய தெரியு ஆனா நா செஞ்சு செய்ய தெரியு ஆனா வந்து செஞ்சு பாத்தது கெடயாது ஏன்னா அது வந்து எல்லா சாப்ட்றதுக்கு ஆர்வமா இருப்பாங்க பிரியாணினாலே சாப்றதுக்கு ஆர் வமா இருப்பாங்க அதுல ஏதாவது ஒண்ணு சொதப்பிட்டாலு எல்லார்டிமே திட்டுவாங்கனு
ஆமா அது என்னவோ கரெக்ட்டு தா வீட்ல இருக்கிறவுங்க பிரியாணி ம் ஆசயா கெழந்தைங்கள்ந்து பெரியவங் வரைக்கு சாப்டுவாங்க அதல எதாச்சு ஒண்ணு சொதப்பிடுச்சுன்னா அவ்ளதா
நம்ம நார்மல்லா செஞ்ருந்தோனா கூட தெரியாது அவுங்க செரி இது எப்போது வைக்கிறதானன்ற மாரி போயிரு அந்த பிரியாணி மட்டு இப்ப வரைக்கு நா ட்ரை பண்ணதே கெடையாது ஆனா என்னென்ன ப்ராசஸ்ன்றது தெரியு வேணா நா சொல்ற நீங்க செஞ்சு பாருங்க ஆனா நா ட்ரை பண்ணறது இல்ல
சேரி சொல்லுங்க உங்க வீட்ல எப்டி செய்றீங்கன்ட்டு பாக்லா ம்
ஆ பா என்னன்ன தேவன் சொல்லிர
ஆ
பாஸ்மதி ரைஸு வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவு நீங்க இஞ்சிப் பூண்டு வந்து நீங்களா வாங்கி அரச்சு வச்சுகிட்டீங்கன்னா இன்னு டேஸ்ட் அ சூப்பரா இருக்கு
ஆமா வெளில கெடைக்றது வந்து அந்த அளவு நல்லா இருக்காது புளிப்பா இருக்கிற மாரி அதுல அதுல ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல ரொம்ப நாளைக்கி நா கெட்டு போ கூடாதுன்றதால அனால அது அது போட்டா வந்து நம்ம செய்ற சாப்பாடே வந்து சொதப்பிடு
சொதப்பிடுது பத்தாதுக்கு உங்களுக்கு வந்து அந்த இதப்ப வெளில வாங்குற பேஸ்ட்டு தொரக்கான தொறந்ததோடையே ஒரு ஸ்மெல் வருதா அதோடையே அது புடிக்கவே மாட்டேங்குது நானு ட்ரை வெளில ஒரு தடவ வாங்கி பாத்த நல்லாவே இல்ல செஞ்ச சாப்பாட்டே வீணாக்கி டுச்சு நம்ம எப்போது செய்ற டேஸ்ட்டே வர்ல அதுக்குதா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டு ஆ அது அரச்சி பாருங்க அது செம டேஸ்ட் குடுக்கு நம்ம செய்றத விட கொஞ்சோ எக்ஸ்ட்ரா டேஸ்ட் குடுக்
ம் ம்
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ம்
ஆ வேற என்ன கொத்தமல்லி புதினா
ம் ஒரு ஒரு கட்டு ஏ அதிகமா போட்ணுமா இல்ல கொஞ்ச கொஞ்சமா போட்டா போதுமா கொத் கொத்தமல்லி புதினாலா
ஆ அது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டா போது ஆ தயிரு
ம்
பிரியாணி மசாலா பட்ட கிராம்பு ஏலக்கா ம் பாக்கெட் இல்லமா அந்த லூ முழ்ஸ் முழ்ஸா இருக்கும்ல இந்த பட்ட கிராம்பு தனித்தனியா இருக்கும்ல
பிரியாணி மசாலான் தனியா பாக்கெட்டே விக்கிதே அது போடுவீங்ளோ அப்டின் நெனச்சே ஆ அதுவு போட்னு இதுவும்மா ம் சேரி சேரி
இது வந்து நம்ம தாளிக்கும் போது போட்றது அது வந்து ப ட்ட கிராம்பு ஏலக்கா பிரிஞ்செல இருக்குல்ல ஒரு இல நீட்டமா இருக்கும்ல
ம் ம்
அது அப்புறோ அன்னாசிப்பூன்னு சொல்லுவாங்க தெரியுமா
ஆமா ஆமா ஆமா அதில எல்லா ஸ்பைசஸும் போட்ணு இல்ல ம்
இது ஆ இது எல்லாத்தையு வச்சுக்கணு வச்சுக்கிட்டு இப்ப எப்டி செய்றதுன்னு சொல்லட்டா வெங்காய கட் பண்ணி வச்சுக்கணு வெங்காய தக்காளி எல்ல கட் பண்ணி வச்சுக்கணு
ம் ம் எந்த மாரி கட் ப ரொம்ப
அ இப்ப மட்டன் பிரியாணி வேணுமா சிக்கன் பிரியாணி சொல்லவா
ஆ எ எல்லாத்துக்கு ஒரே மாரி தானே செய்யணு
ஒரே மாரிதா என்ன ஆ சிக்கன் பிரியாணியா இருந்தாக்கா நம்ம எது டேரக்டா அப்டியே போட்ருலா அந்த மசாலால
அப்ப மட்டன்னா
மசாலால எக்ஸ்ட்ரா
ம் ஓ ஒகே சரி ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ எனக்கு உ எடையில கேட்காதமா தெரிஞ்சிச்சு அதுதா இதா ரெண்டுதா இதா வித்தியாச இப்ப நா சொல்லட்டா எப்டி செய்யலானு ட்டு ஆ நம்ம சரி இப்ப செ வெங்காய தக்காளி அறியிம் போதே வந்து ஒரு ஹாஃபனவர்க்கு முன்னாடியே அரிசிய ஊற போட்டு வச்சுக்கணு அப்பதா கொஞ்ச நல்லா இருக்கும் அப்டின்றதுக்காக இப்போ என்ன ஒரு எந்த ச பாத்திரத்துல நீங்க பிரியாணி செய்வீங்ளோ வச்சுட்டு எண்ண ஊத்திக்கோங்க எண்ணெ ஊத்திட்டு அந்த பட்ட கிராம்பு ஏலக்கா பிரிஞ்சிஎல அன்னாசிப்பூ எல்லா போட்டு எண்ணெ காஞ்ச பெறகு போடணு அவசர அவசரமா தூக்கு போட்டுறக் கூடாது நல்லா எண்ண க எண்ண கொஞ்ச ரொம்பவு கொதிக்க வேணா மைல்டு காஞ்ச பெறகு ஆ காஞ்ச பெறகு போட்டுட்டு அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருங்க இஞ்சி பூண்டு சில பேர் வந்து வெங்காயம் போட்டு வெங்காய வதங்கன பின் பெறகு போடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஆமா
நா ஃபஸ்ட்டே போட்ருவே
ஏ ஃபர்ஸ்ட் போட்டா அதுல எண்ணெய்ல இதுவாயிடாதா திறுச்சி போற மாரி ஒரு மாரி ஆயிடாதா
ஆ நல்லாதா இருக்கு நா அப்பதா செஞ்சிருக்கே ஆனா சில பேர் சில வீடியோலா பாத்திருக்கேன்ல அதுல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வெங்காயத்துல போட்டாதா நல்லா இருக்கு அப்டின்னுவாங்க நா இது வரைக்கு அப்டி செஞ்சது இல்ல எண்ணெய்லயே தா நா போட்டிருக்கே
செரி எண்ணெய்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணு
அனால்ல அது நல்லா இதாயிடு வெந்து வந்துரு அந்த பச்சவாட போயிட்டு அப்போ வந்து இது பச்ச மொளகா எத்தன காரத்துக்கு தேவையான அளவு நம்ம ஒரு நாலு அஞ்சு எவ்ளோ வேணுமோ நம்ம காரத்துக்கு தேவ அளவு வெங்காய பச்சம் மெளகாத்தூள் அவ்ளோவுக்கா போட மாட்டோம்ல இல்ல கொஞ்ச தானே போடுவோ
ம்
அதுனால நா வந்து பச்ச மொளக தா அதிக எடுத்துக்குவே மெளகா தூள் கம்மியாதா போடுவே பிரியாணி மசாலவு போட்றதுனால
ம் ம்
அப்போ வெங்காயோ வெங்காயத்த நல்லா வதக் கி நல்லா கோல்டன் ப்ரவுன் வரணு
ம்
நல்லா அ அ அதுக்காக ஃபுல்லுலே வச்சே நம்ம கிண்டக்கூடாது வதக்க கூடாது அப்ப ரொம்ப தீஞ்சு போயிரு மீடியமா வச்சு நம்ம வதக்கி விட்டுட்டு இருந்தோனா நல்லா சூப்பரா ஒரு நல்லா வதங்கி வந்துரு
ம் ம்
அது வதங்கி வந்த பிறகு தக்காளி போடணு
ம்
தக்காளி போ தக்காளி போட்டு அதுவு நல்லா வதங்கன பிறகு இது மட்டனா இருந்தாக்கா இந்த வெங்காயம் போட்றோம்ல
ஆமா
அந்த ஸ்டேஜ்லயே சிக்கன சிக்கனா இருந்தா இப்பயே சேத்துக்கலா
ம்
மட்டனா இருந்தாக்கா வேக ஆ ஆமா அதுக்குதா இப்ப இந்த தக்காளி போட்டுட்டு நம்ம சேத்தோனா ஒரு பத்து நிமிஷ தான அது அது இல்லயா அழகா மலர்ந்துரு சிக்கனா இருந்தாக்க வெந்துரு மட்டனா இருந்தா நம்ம வேக வச்சி தான போட்டுக்கோ ரொம்ப வேக வைக்க மாட்டோம்ல அதா எல்லாத்தையு எதா இருந்தாலுமே இந்த ஸ்டேஜ்ல நீங்க போட்டுட்டு உப்பு போட்டுக்கங்க உப்பு ம் பிரியாணி மசாலா
ம்
மெளகா இது மெளகாயத்தூளு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி கஇது புதினா அதயு இதுலே போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு தயிரு ஊத்தணு தயிரு தயிர் ஊத்தி நல்லா கிண்டிட்டு இருந்தா எண்ணெ அழகா அப்டே நம்ம எல்லா சேந்து அப்டே நல்ல எண்ணெ தள தளதளன்னு வரு பிரிஞ்சு வரு சூப்பரா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றிங்ன்னா மசாலா வாட எல்லா போய் பிரி்ஞ்சி வந்த பெறகு தண்ணி நம்ம எவ்ளோ அரிசி எடுத்தமோ அந்த அரிசி தகுந்தாப்புல ஒரு கப் எடுத்துக்கிட்டா சில பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றைக்கு மேல தேவப்படாது தண்ணி ஆல்ரெடி ஊர வேற வச்சிருக்குதுனா ஆ ஒன்ற கப்பு போது அதுவே போது
ம் ம்
அ ஊத்திட்டு நல்லா கொதிச்சு வந்த நல்லா கொதிச்சு வரணு தண்ணி ஊத்தி கொதிச்சு வந்த பெறகு நம்ம என்ன பண்ணனுனா அரிசிய போட்டுட்டு எந்த ஒரு அண்ண அரிசிய போட்டு ந ந தண்ணியெல்லா வெந்து வந்துரும்ல வெந்து வந் அ பெறகு கொஞ்ச சத சதன்னு இருக்கு பதத்தப்போ தம்மு போட்டு எரக்கி எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி
கண்டிப்பா இத நா நாளைக்கு செய்றே
ஆ சரிம்மா செ செஞ்சு பாருங்க ஆ ஆ சர் பாய் ஆ